ஹலோ ஆமா ப்ரோ ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே
ம் இன்னக்கி எப்டி போச்சு ஆ நல்லா இருக்கே
ம் இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளா நல்லா போச்சி
நல்லா போச்சா ஓகே ஓகே நீங்க எனக்கோ ஒன்னு
பண்ணிட்டோ அப்பறோ வந்து வீட்டுக்கு வந்துட்டோ வந்து சாப்ட்டுட்டு
ஆ
ம் அப்டியே படுத்துக்கிட்டு இருக்கோ
இப்ப சாப்ட்டீங்ளா
இல்ல இல்ல சாப்ட்டே ரெண்ற மணிக்கு சாப்ட்டே
ஏ ரெண்ற மணிக்கு மதியத்துக்கு இல்லாம சோ அதனாலயா
இருந்துச்சி முடிச்சுட்டுதா வந்தே செரி முடிச்சுட்டாக்க மறுபடி போற வேல இல்ல சாப்டுட்டு கொஞ்ச நேரோ தூங்கலா இல்லயா
ம் ம்
ம்
இப்ப தூங்கிட்டா அப்பறோ நைட்டுக்கு
நைட்டுக்கும் தூங்க வேண்டியது தான்
ஹ நல்லா உங்க இது நல்லா இருக்கு சேரி சேரிபா
நீங்களும் ட்ரை பண்ணுங்க
ஆனா எனக்கு வந்து மதித்துலாம் தூங்க வராது ப்ரோ நானும் ட்ரை பண்ணிருக்கேன் ஏன்ன வந்து பீஸ் ஃபுல்லா இருக்கணும் பிளேஸ்சு அமைதியா லைட்டா சவுண்ட் வந்தாலும் எழுந்துருவ அந்த மாதிரி
நீங்க தூங்குனாலே அமைதியா ஆய்டும் தூங்குங்க
ம் எ மோப்பிள்ளாலே எ வீட்டல பாப்பா எல்லாம் இருக்காங்களா அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க எங்க பாட்டி இல்ல இல்ல இல்ல சித்தி பொண்ணு
ஓஹோ ரைட்
செம்ப வாளுங்க சேட்ட ஆமா
இல்ல குழந்தைங்க கிட்ட புடிச்சதே குசுபுத்தனம் தான் குரும்புத்தனம் தானே
அதுங்க குழந்தையா அதுங்க
ஆஹ
அஞ்சாது படிக்குதுங்க ப்ரோ உண்ண ஒண்ணு அஞ்சாவது படிக்கிறாங்க
அவ்ளோ படிக்ககுதுங்களா
இல்ல இல்ல அ பிஃப்து பிஃப்து படிக்கிறாங்க
ஓ சரி பிஃப்த்து படிக்கிறாங்களா
ஆ ஆனா வந்து குழந்தைகள கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனா இவுங் களே ஏன்னா எனக்கு உது மூணு பாப்பா ஒண்ணுத்துக்கு ஒன்னு கொறச்சல் இருக்காது அவ்ளோ சேட்ட பண்ணுங்க ஒரு ஒரு பொண்ணு எப்டின்னா ஹம் அவ வந்து கம்முனுதான் இருப்பா ஆனா ஏன்னா ஒண்ணு போட்டு ஒடச்சிடுவா இல்ல தண்ணிய ஊத்திடுவா அவளுக்கே தெரியாது ஆனா எப்படியாச்சும் ஏன்னா ஒரு கிளாஸ்ல இங்க தண்ணி ஏனா அந்த போது கீழ ஊத்திருவா எது இருந்தாலும் அந்த மாரி இன்னொரு த்தி வந்து நம்மிட்ட வேன்னே வந்து இந்த சேட்டம் வந்து வந்து நம்கிட்ட வம்பவாங்குவாங்கல
இந்த சம்திங் சம்திங் உனக்கு எனக்கும் படம் பாத்தீங்களா
ஆ பாத்திரு
அல்ல பாத்து பத்தரோம்ன்னு சொன்னாலே அவு கீழே போட்டு ஒடிச்சிருவாங்க பாருங்க அந்த மாரி நீங்க சொல்லும் போதல்லா அவுங்க போட்டு ஒடச்சிருவாங்க
சொல் நான் சொல்லுவன் நான் எதுவும் நான் தானா அலுதுடும் ஆனா இந்த ஒ அந் இந்‌‌‌த ஒன் மேல்ல ஏன்னா ஒண்ணு போட்டுக்கு கீழ ஊத்திருவா இல்ல ஒடச்சிருவா ஒர்தடவ ஃபோன போட்டு உடைச்சிட்டா மெத்தைல இருந்து கீழ போட்டு தள்ளி விட்டு எ டிரஸ்ஸே சுத்தி சுக்கு நூறா நொறுங் கிச்சி
அவுங்க பண்ண தப்புக்கு எப்பயாச்சி அடி வாங்கிருக்கீங்களா நீங்க வீட்ல
நான் என்னோட ஃபோன் இல்ல எங்க அண்ண வந்து இங்க சீர் பண்ணிருந்தாங்க அவுங்க மேல ஒர்க் பண்ணிட்டு இருந்து போன வச்சாங்க இவன் வந்து
ம்
இவ வந்ததே தெர்ல வந்து கீழ கீழ போட்டுட்டா போட்டு எஸ்கேப்பாயிட்டா அதுக்கப்புற தா இது என்னாயி என்ன இவ ஓற்றான்னு வந்து பாத்தா போனு கீழ சுக்குனூராயிருக்கு அதுக்கப்புறோ எங்க அண்ணன்ட்ட சொன்ன அப்புறோ அவங்க ஒர்க்கு இப்ப பண்ணணு பண்ணியே ஆவணுன்றதுனால போன் இம்பார்ட்டன்ட் சோ அதனால பயே போயிட்டு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க
ம்
ஆனா இன்னொருத்தி அப்டி கெடையாது அவ ரொம்ப மெச்சூரு எப்டினா இவளுங்ளுக்கு அக்கா மாரி ஆனா சின்ன பொண்ணு அவ ஆனா இவனுக்கு அக்கா மாரி படிக்கற்த்தாந்தாலு‌சரி இல்லா அவளுடைய அந்த பிஹேவியர்ஸ் இருந்தாலு சரி அந்த மாரி இருப்பா
ஆமாவா
ம்
சோ கியூட் நல்லா இருக்கு அவங்கிட்ட நல்லா டைம் ஸ் பென்னாவுல்லா டைம் ஸ்பெண்ட் ஆவு போர் அடிக்காது ஆனா என்ன கொஞ்சோ சதாச்சிடுவாங்க
இத பாருங்களா நா போன் தானே பேசிட்டுருக்கே இவ வெ வந்து ஆஹ் எ முன்னாடி வந்து காரப்பட்டணி வாங்கினு வந்துட்டு எனக்கு தா குடுக்க வந்தா ஆனா என்னால்தா சாப்ட முடியாது வெறுப்பேத்துற மாரி உக்காந்து சாப்ட்டுட்ருக் மடக்குமடகுனு உம் நல்லாரு ஆனா வந்து ரொம்ப க்ளோஸ் தா நாங்கெல்லா
ம் ம்
உங்ளுக்கு அங்க ஏனா உங்ளுக்கு தங்கச்சி அந்த மாரி யார்னா இருக்காங்ளா
இல்லையா இருக்காங்க மூணு அண்ணாங்க இருக்காங்க ஏ ஒரு அக்கா இருக்காங்க எல்லாரோட லாஸ்ட் நாந்தா யாருக்கு எந்த கோவந்தாயு என்ன தா போட்டு அடிப்பாங்க
உம் யா அப்ப நீங்க செல்ல புள்ள என்ன நெனைக்கிற
செல்ல புள்ளதா லாஸ்ட்டு கடைசி பள்ளனாலே கெ செல்லபுள்ளதா ஆனா இருந்தாலியு ரொம்ப அடி வாங்குற பிள்ளையா நங்கதா இருக்கோ எல்லாத்துக்கு நம்ம மேலதா கோவத்த காட்டுவாங்க ஏனா பெரியவங்க கிட்டயே அதுக்கு சின்னவங்கிட்டயே காட்ட முடியாதுல்ல
ஹா
சோ நாம தா இழுச்சி வாயினுங்க அதானால நம்மள வெச்சி செய்வாங்க
அப்டிலா இல்ல நம்ம வந்து உரிம இருக்கிற இடத்துல தான எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோ மத்தவங்கிட்ட அவங் பண்ணலா அந்தளவு அவங்கிட்ட குளோஸ் இல்ல உங்களிட்ட அந்தளவுக்குளோஸ் அதனால உங்ககிட்ட அப்டி பண்றாங்க அதுவு ஒரு என்டர்டெயின்மெண்டா ஜாலியா தான இருக்கு இப்ப நானுமே பாருங்க ஏ பாப் அப்போவல்லா நா செம்மையா அடிப்பே எனக்கு எப்ப கோவோவந்ததோ அவளதா அடிப்பே சும்மா சும்மா அடிப்பே
ஆஹ் அதத்தா சொல்றே நானு என்ன சும்மா சும்மா நோண்றா ப்ரோ
ஆனா வந்து அவங்களுக்கு வலி இருக்காது நா அடிச்சிட்டு எனக்கு லைட்டா கை வலிச்சாலு வலிக்கு அவ ஆனா சிரிச்சுட்டுருப்பா நாம்பளுக்கு என்ன தோணு வலிக்குவே இல்லயாடின்னுவ வலிக்கவேல்லன்னுவா அப்பற திரும்பவு நம்ப அடிக்க தானே தோணு
வெரிஸ்ட்டு
இப்ப வலிக்குது ஆமா சின்ன வயசுல இருந்தே அவுங்க அம்மாட வாங்கி வாங்கி நல்லா பழகிருச்சு ஏனா சும்மா சும்மா சேட்ட பண்ணிடே இருந்தா பின்ன அடிதான வாங்குவாங்க எங்க வீட்டுக்கு வராலே எனக்கு டபுள் வே ல வப்பா ஷ்னு ஆயிடு அப்பதா நா வந்து என்ன பண்ணுவே வீட்ட தொடைச்சி வச்சிருப்பே கா அப்பதா உள்ள ஓடி வந்து அப்டி இல்லயா ஆ வராதடி வராதடி வராதடினு உ டோர க்ளோஸ் பண்ணா பின்னாடி வழியா வருவா நா எதுக்கு சொல்றேனே புரிஞ்சுக்காம மோங் பண்ணா அப்பறம்
ஆமா ஜாலியா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்க ஆ
மா மா ஆனா இப்ப ஸ்கூல் போறதுனால கொஞ்சோ போர் அடிக்கு ஆ ஹா
ம் ஓ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லயா
அம்மம்மா
ம் அப்பறோ அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க
இவ் அம் மராற்று வேலைக்கு போவாங்க கொளுத்து வேலைக்கு போவாங்க சமையலுக்கு போவாங்க என்ன வேல கெடச்சாலு
ம் அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க
அம்மா வந்து எங்க ஊர்லயே சிப்ஸ் கம்பெனி இருக்கு இந்த மரவள்ளிக்கெழங்கு சிப்ஸு சொல்லுவாங்கல்ல மரவள்ளிக்கெ ஆ அங்க ஒர்க் பண்றாங்க
ம்
ஆனா வந்து நால்லா சாப்ட மாட்டே ஏ கூட பொறந்தவுங்க எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க ம் ம்
ஓ நீங்க ரெண்டு பேரு
ஆமாமா
அண்ணா தம்பி
ஆ அப்பில்லா யாரு இல்ல ப்ரோ
அப்டி எல்லா யாரு இல்ல
உண்டு உ உ
ஓகே ஓகே
என்ன ப்ரோ உங்களுக்கு ஏனா இந்த எய்மு இப்டி ஆகணு அப்டி ஆகணு எனா எய்ம் எனா இருக்கா ஃப்யூச்சர்ல
அப்டில்லா இல்லைங்க நா என்ன மாரியே இருந்தா போது ஏனா அவுங்கவுங்க அவுங்கள மாரி இருக்காங்க இல்லையா ஆமா ம் ம்
எனக்கு அப்டிலால்ல எனக்கு வந்து எய்ம் இருக்கு சின்ன வயசுல இல்ல காலேஜ் முடிச்சதுக்கு அப்பறோ வந்துச்சு
ம்
அதுக்கு முன்னாடி வரைக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சும்மா நம்மளு படிக்கிறோ நம்மளு இது பண்றோ இப்டிதா இருந்தே அதுக்கப்பற தா வேல தேடி போறப்பதா இப்டிலா இருக்கு இப்டிலா இருக்கு அப்ப இருக்குமே இப்ப ஃபோனு இல்ல கொரோனா டைம்ல தா எனக்கு ஃபோன் வாங்கி குடுத்தாங்க ஃபஸ்ட்டு அது அப் போ வந்துதா அதுக்கப்பறோ தா நெறைய பாப்பல்ல சோ நெறைய கத்துக்கணு நெறைய பண்ணணு அப்டின்ற ஒரு மைண்ட் செட் சோ அதனால வந்து
ம்
இப்ப வந்து நம் நம்க் இப்ப வந்து இப்ப ஒரு பசங்க வந்து இப்ப எடத்துக்கு போனா ஓகே இது ஒரு பேரு அப்டி சொல்லுவாங்களா அந்த மாரி இப்ப நம் மத்தவங்களுடைய ஒரு இது இல்லாம நம்ளா தனியா சுயமா இருக்கணு இப்ப யார் நம்ம விட்டு போனாலு ஆ நமக்குன்னு ஒரு வேல நமக்குன்னு ஒரு இது அந்த மாரி சொயமா நிக்கணு அப்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாரி மத்தவங்கள்ட்ட ஒரு பைசா எதுவுமே வாங்காம அ நாம்ம என்னோட செலவா இருந்தாலு சேரி இல்ல எங்கம்மா அப்பாக்கு இருந்தாலு செரி அவுங்க சொல்லுவாங்க பொண்ணு தான பொறந்திருக்கு அவ என்ன பண்ண போறா அப்டின்ட்டு சொல்லுவாங்க
ம்
இல்லாம பொண்ணா இருந்தா பைனா இருந்தாலு நாம ஆம்போ ம் அவுங்களுக்கு என்னா பண்ணணுமோ அத வந்து நா பண்ணுவே அந்த ஒரு பைய ஸ்டேஜ்ல இருந்து நா பண்ணனு அப்டின்ற மாரி
ம் ரொம்ப போல்டா இருப்பீங்க போல அ
இல்ல விக்கு அதாவ்து என்ன ஆனா நட இல்ல இப்ப வந்து
இல்லல்ல அடி வாங்கி அடி வாங்கி ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அ
முடியாது நெறையா நா பாத்
ஆ
இப்ப நார்மலான்னா அவ்ங்ள ஒரு மாதிரியு ஒரு பெரிய எடத்த வந்து வேண்டாத்தனோ அ வந்து ஒரு தடவ அவ வந்து இப் இப்ப நா வந்து ஒரு டிகிரி தா முடிச்சிருக்கே ஆனா அவுங்க பொண்ணு வந்து ரெண்டு டிகிரி வெச்சிருந்தாங்க அப்போ அவுங்க ஒரு மாரி பேசுவாங்க அந்த பொண்ணவுட அதனால அவுங்க எப்டி பேசுறாங்கன்னா அ எ பொண்ணு தா படிச்சுது து பொண்ணு ஏ பொண்ணு இதுதாவாகுது அப்டின் சொல்றப்பா பெருமையா இருக்கும்ல்ல இந்த மாரி ஒரு சில விஷ்யோ இருக்கு
மறுபடியும் பரவால்ல கண்டினியூ பண்ணுங்க இன்னுரு டிகிரி பண்ணுங்க
பண்ணதா போறே ஆ பண்ணுவே ப்ரோ ஒரு நாளு பண்ணுவ அவுங்களுக்காகன்னு இல்ல எனக்குமே வந்து நா பண்ணாதுக்கு ரீசன் வந்து எங்க ஃபேம்லி அவுங்களுடைய பேக்ரவுண்ட் இதெல்லா பாத்துதா செரி அவுங்க இப்போதைக்கு கஷ்டப்பட்றாங்க இந்த டைம்ல பண்ண வேணான் டுதா நா விட்டுட்டே இப்ப ஓகே ஓரளவுக்கு பெட்டர ஆய்டுச்சி இந்த டைம்ல பண்லாம் ட்டு ம் ஓகே ப்ரோ நம்ம அப்றமா பேசலா
ஓ ம்
ஓகே பாய் ம்